ஹலோ
ஹாய் சிஸ்டர்
ஹாய் எப்டி இருக்கீங்க நம்ம எப்ப பேசினா மட்டும் கால் கட் ஆயிடுது ஹலோ ஹலோ
ஹலோ
சொல்லுங்க லக்ஷணா கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு கேக்கும் நெனைக்கிறேன் ஆ எப்பயுமே நம்ம கால் பேச ம் போது நெட்வொர்க் கெடைக்குற எடத்துக்கு வந்துடொன்னா கொஞ்ச ஈஸியா இருக்குனு நெனைக்கிறேன்
கண்டிப்பா சிஸ்டர் நா வெளியில வந்துட்டே சொல்லுங்க-சொல்லுங்க-சொல்லுங்க
ஆஹ் டிபில பார்த்தே உங்க பசங்க ரொம்ப அழகா இருந்தாங்க
தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர்
ஆஹ் உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனா
ஆஹ் ஆமாங்க சிஸ்டர் பையன் தா பெரியவே பாப்பா பாத்தீங்கன்னா
ஆஹ் உம்
பையன் பாத்தீங்கன்னா அதா அது சின்ன வயசு போட்டோ தம்பி பாத்தீங்கன்னா எல் கே ஜி படிக்குமோது வெச்சுக்குற டிபி அது
ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஒரு வயிசு பாப்பா அது
ஆஹ் ரொம்ப அழகாயிருக்காங்க
தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர்
உம்
சிஸ்டர் உங்க ஊர் சைட்ல என்ன ஸ்பெஷலாயிருக்கோ சிஸ்டர்
எங்க ஆமா எங்க ஊரு சைடு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஊர்யில்ல
உம்
இங்க வந்து மொகல் பிரியாணினுயிருக்கோ அந்த மொகல் பிரியாணிதா இங்க ரொம்ப ஸ்பெஷலாயிருக்கோ
உம்
அதுதா நாங்க ரொம்ப மத்த கடைகள்லா பார்த்தீங்கன்னா பிரியாணிலா ஒரு ஒரு டைப்யிருக்கோ நம்ம சம்டைம்ஸ் போய் சாப் புடுவோ பட் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்டா கூட அந்த ஒரு டேஸ்ட் வராது ஆனா வந்து அங்க மொகல் பிரியாணி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கடதா ஆனா ஆனா வந்து அங்க நெறைய பேர் வந்து கியூல வரிசைல நின்னு அந்த மாதிரி வாங்குவோ அந்த மாதிரி சாப்பிடுறா மாதிரியிருக்கோ அங்க
புரியுது புரியுதுங்க சிஸ்டர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரியாணின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புடிக்கோ
ஆமா எனக்கு
டுற பிரியாணி உங்களுக்கு ரொம்ப புடிக்கோ
ஆமா ஸ்பெஷல்லாவே அந்த மொகல் பிரியாணினாலே ஒரு தனி டேஸ்ட்டு அது பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ரெட் ருப் பீஸ்தா இருக்கோ ஆனா சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாயிருக்கோ இதுவே மத்த கடை ல இப்போ கடம்பன் பிரியாணின்னு இன்னோரு கடையோயிருக்கு பட் அது வந்து அவ்ளோ டேஸ்ட்யிருக்காது இந்த மொகல் பிரியாணி பாத்தீங்கன்னா ரொம்ப அதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கோ
அப்டிங்களா
ஆமா ஆமா நீங்க எப்டி உங்களோட ஆஹ் சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர் நீங்க சொல்லுங்க
அதா உங்களோட டேலா எப்டி போகோ எப்டி ஸ்டார்ட் ஆகோ
அப்டிங்களா டீச்சர் இப்ப மார்னிங் பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திருப்பே சிஸ்டர் நானு
ஆஹ்
ஃபைவ் தேர்ட்டிக்கு ஏஞ்சன்னா பாத்தீங்கன்னா எழுந்தோனே எங்க வீட்டு வாசல் பெருக்கி எடுக்குறதுக்கே ஒரு ஆஃப் ணார் ஆயிடோங்க சிச்டர்
ஓ அதுக்கே உம் அது ரொம்ப பெரியயெடமாயிருக்கோ உங்க வீடு
கொஞ்சோ பெருசாயிருக்கோ எங்களுக்கு மா செடி வெக்குறதுக்காக நா எங்க மாமனார் பார்த்தீங்கன்னா அப்டியே மண்ணு தரையா விட்டு வெச்சிருக்காங்க நெறையவே
ஆஹ் ஆஹ் ஆஹ்ஹா
ப்யூச்சர்ல செடி எல்லாமே வெக்குறதுக்கு எங்க மாமனார் ஒரு சைடு மட்டோ வீடு கட்டுது வாசல் மட்டோ பெருசா அதுவே ஒரு ரெண்டு வீடு கட்டுற அளவுக்கு வாசலிருக்கோ சிஸ்டர்
ஆஹ் அப்ப நீங்க டெய்லியோ பெருக்க வேண் பெறிக்கேட்டேயிருக்க வேண்டியதா
ஆமா சிஸ்டர் ஒன்னோன்னு பாத்தீங்கன்னா கொய்யா மரோ வேப்பமரோ இந்த வேப்பமரத்த இந்த இலை உதிர்காலோ வரோயில்லைங்களா அந்த டைம்லலா ரொம்ப கஷ்டமாயிருக்கோ சிஸ்டர் ரெண்டு வேப்பமரோ இருக்குறதுக்கு அதுக்கோ புல்லா சாம எப்டி சொல்றது இந்த வெச்சு செய்யோ சொல்லுவாங்க
ஆமா ஆமா எங்க வீட்டு பின்னாடி கூட ஒரு வேப்ப ப்ப மரோயிருக்கு எனக்கு உங்களோட வலி புரியுது
ஆஹஹ அந்த ரெண்டு வேப்பமரோமே அப்ப அந்த எலயுதிர் காலத்துல ரொம்ப வெச்சு செய்யோ கொய்யா மரங்களோ சேர்ந்து செய்யுங்க அதனால பாத்தீங்கன்னா அது கொஞ்சோ காலையில ஏஞ்சி ஒரு அஞ்சரைக்கு ஏஞ்சன்னா ஆறு மணிக்கு அந்த வாசல்ல பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலோ போடுறதுக்கே கரெக்டா போயிடோ சிஸ்டர் அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா எங்க சாரு ஒர்க்கு போறாங்கன்றதுனால அவங்களுக்கு கால டிபனும் மதியம் லன்்சு லஞ்ச்கூட பாத்தீங்கன்னா சாம்பார் சாம்பார் கூட ரசம் ரெண்டு பொரியல் கால டிஃபன் தோசை அது கூட சட்னி இல்லானா பொங்கலு அந்த மாதிரி அந்த அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு செவன் பிப்டிக்குள்ளார அவங்களுக்கு பஸ்ஸு பாத்தீங்கன்னா செவன் பிப்டி வரும் அதுக்குள்ளார அவங்களுக்கு நான் பிரேபர்ப்பண்ணி எல்லாத் குடுத்து அனுப்பினோம் சிஸ்டர் இது எல்லாத்தையுமே அது முடிஞ்சோ அது முடிஞ்சொடனே ஆஹ் அது முடிஞ் அது முடிஞ்சொடனே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் எழுப்பணும் இவங்க ரெண்டு பேரையும் எழுப்பி அவங்களுக்கு டீயை கொடுத்துட்டு அவங்கள கிளப்பி அவங்க ங்கள ஒரு ஒன்பது மணி அவங்க லஞ்ச்சு இது பண்ணி அவங்க சாப்பிட வச்சு குளிப்பாட்டி எங் குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹேர் பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கும் ஆஹ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் பஃபைவ் இயர்ஸ் தான் ஹோல்ட் ஆங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஹேர் பாத்த நல்லா நீட்டா இருக்குதுன்னு அவங்க சீவி அந்த சிக்கு உடை யேதும்கிடையாது சிக்கு எடுக்கத்துக்கே எனக்கு கால் மநேரம் ஆகும் சிஸ்டர்
ஆஹ் இருந்தாலும் நீங்க அந்த முடியல்லாம் மெயின்டன் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு ஏன் சொல்றேன்னா முடியில்லாத கஷ்டம் எங்களுக்குதான் தெரியுது அதனால சொல்றேன் சின்ன வயசுல இருந்தே அந்த பாப்பா கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு விடாம அத நல்லா மெயின்டைன் பண்ணுங்க
அவங்க அப்பத்துல இருந்தே பாப்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்க டோரா புஜ்ஜி கட்டிங் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னுதான் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் வேணா இப்பல்லாம் ஹேர் கட் பண்ணாத நல்லா இருக்கு ஹேருூ ஹ குரோத் நல்லா இருக்கு அப்டியே மெயின்டென் பண்ணி கீழ மட்டும் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா வெட் வெட்டி விடுற அம்மா அதுக்கு ஏத்த மாரி உனக்கு ஹேர்ஸ்டைல்ல்லாம் பண்ணி விட்டுருறானு அப்டினு சொல்லுவன் சிஸ்டர் அந்த நிமிஷம் ஓகே போவாங்க அதுக்கப்புறம் அந்த ஹேர் கட் பண்ண விஷயத்த மறந்துடுவாங்க வாப்ப சிக்கி எடுக்கும்போது ரொம்ப வலிக்குன்றதுனால பொறுமமை அந்த சிக்க எடுக்குறதுக்கே எனக்கு கால்மணி நேரியம் ஆயிடும் இதெல்லாம் முடிட்டு அவங்கள ஒரு வலியா பாத்தீங்கன்னா ஒரு நைன் ஓக் ளாக் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுருவேன் அவங்க அனுப்பி விட்ட அதுக்கப்புறம் துணி துவச்சு போட்டுட்டு இருக்கிற பாத்திரத்துல விளக்கி கிடா ச்சிட்டு வீட்டை பெருக்கி வாரி கொட்டிட்டு ஒரு நயன்தாட்டி போல நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ப பாதிங்கன நான் ஒரு நைன் பார்டிைவ் போல என்னோட ஜாபக்கு கிளம்பிடுவேன் சிஸ்டர்
ஓஓஓ
ஆ போயிட்டு என்னோட ஜாப்ல உக்காந்தானா பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷரான ஜாப்ன்னு வச்சுங்களன் எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அந்த இடத்து இடத்துல பெரிய இஷூுவா நடக்குற மாதிரி இருக்கும்
ஓ புரியுது புரியுது
ஜாப் இடத்துல எனக்கு ஆஹ் போன நைட் ஏழு மணிக்கு ஜாப் எனக்கு முடியும் அந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிடுற டைம் கூட பாத்தீங்கன்னா பபைவ் மினிட்ஸ் தான்
உம் உம்
சாப்பிட்டோம்ன திருப்பி அந்த பைவ் மினிட்்கு அப்புறம் கொஞ்சம் கூட ரெஸ்ட்லாம் எடுக்ககூடாது திரும்பி போயிட்டு உட்காந்துண உட்க்காந்து இருக்கிற ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கணும் அந்த செவன் ஓ கிளாக் பாத்தீங்கன்னா குறையாம ஒர்க் இருக்கும் சிஸ்டர் அங்க அ செவன் ஓ க்ளாக் அங்கிருந்து வீட்டுக்கு வரதுக்கு எப்படிின்னால செவன்ஃபார்ட்டி பபைவ் ஆயிடும்
ஓ
செவன்ஃபார்ட்டி வந்துச்சுன்னா வந்தனே ஒரு டம்ளர் டீ
உம் உம்
பசங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க அவங்களோட இதெல்லாம் செக் பண்ணிட்டு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அவங்கள கேட்டுட்டு அப்புறம் நைட் டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணணும் தோசை கேக்குறாங்களாப் சப்பாதி கேக்குறாங்களா இல்ல தோசை கேக்குற இட்லி கேக்குறாங்க அதது சட்னி அந்த சைட் டிஷ் இந்த மெயின் டிஷ்ோட இந்த சைட் டிஷ்
ஆமா ஆமா அதுதான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு காலேஜுக்கு போறவங்களுக்கு
உ ண்ுமே சட்னி செய்றேன இந்த சட்னி வேணாம் எனக்கு இந்த சட்னி தான் வேணும்னுுவாங்க
உம் மூணு பேரு இருந்தாங்கன்னா அந்த மூணு பேரும் மூணு விதமா கேட்பாங்க
அதுதான் சிஸ்டர் இங்க பிரச்சனை என்ன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்பா வீட ஆஹ மாமனார் வீடும்ும் எனக்கு பக்கத்து பக்கத்திலயே இருக்கிறதுனால வீட்டுக்காருக்கு செஞ்சு நைச்சலாம் அப்பா உடனே நீ புருஷனுக்கு தான் செய்வ அப்படின்னுுவது அவங்க உடனே அப்பா கேக்குறாங்க நான் அப்படி செஞ்சேனா உங்க அப்பா தான் உங்க உனக்கு பெரிய ஆளு அதனால நீ அவரு கேட்கிறதா செய்வானும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அஜஸ்க்கு இருக்காதூங்க சிஸ்டர் இவங்க ரெண்டு பேருக்கு நடடுவுனா நா போயிட்டு செவுத்துல டொம்மு டொம்முனு இடிச்சுப்ப அப்பதான் வாயம் மூடுவாங்க அக்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் சிச்ச ஆனா உண்மே சைடிஷ் தான் ரொம்பவே பிரச்சனை நடக்கும் வீட்டுல உடம்பவும் சொல்லவும் மாட்ட சி்ஸ்டர் நான் வரதே பாத்தீங்கன்னா செவன் ஃபார்டி ஃபை தான் வீட்டுே நான் வரேன் அப்டின்னும் போது நான் வந்து அதுக்கு அப்புற இருக்கிற ஒர்க பகுதி எய் தேர்டி ஆயிடும் அதுக்கு எய்ட் ஃபாட்டி ஃபை கூட ஆயிடும்னு வச்சிக்கொங்களேன் அதுக்கப் அப்புறம் நா ஹ நைட் டின்னர் செய்யறதுன்னா நைன் தேர்டி நைன் பார்ட்டி பைவ் கிட்ட ஆயிடும் அதுக்கப்புறம்
ஓ உங்கள
ஆஹ் சொல்லுங்க சிஸ்டர்
அதான் வேலயே நறைய இருக்கு ஒரு நாளுக்கு சொல்ல போனா நீங்க சொல்லுங்க நான் கேட்டுங்கன்னே இருக்கேன்
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்களுக்கு பசங்கள்லாம் சாப்பாடு குடுத்துட்டு இவங்களுக்கு நைட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இருக்கிற பாத்திரத்தை மறுபடியும் வெளக்கி வச்ட்டு அப்புறம் யூனிஃபார்மு நம் போட்டனு போற ட்ரஸ்லாம் திருப்பி மறுபடியும் நைட்டே வாஷ் பண்ணிடுவோம் சிலதெல்லாம் வாஷ் ப படுகது டுவல்வ தே்டி ஆயிடும் சிஸ்டர்
அதான் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல சும்மா கூட இல்ல ஒ போயிட்டு வந்தும் இவ்வளோ வேலை செய்யறீங்க
திருப்பியும் பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஃபைவ் தேர்டி எஞ்சிகனும் திருப்பி ஆனா இந்த எனக்கு அந்த தூக்கம்னு ஒன்று அந்தளவுக்கு எனக்கில்லிங்க சிஸ்டர் ஏன்னா ந ப பாத்தீங்கன்னா டுவெல்வ ஓ கள டுவெல்வ ஓ கிள் படுக்கேன் நும் போது ஃபைவ் தர்டி லாம் எஞ்சிருேன் எனக்கு ஒரு அ்சு மணி நாள்க்கு கூட தூக்கம் அந்தளவுக்கு
ஆமா ஆமா
குட்டி பாப்பா ஏஞ்சி ரெஸ் ரூம் போறன்னுவாங்க தண்ணி வேணும்னு வாங்க அந்த மாதிரல்லாம் இருக்கும் அந்த தூக்கம் சுத்தமா எனக்கு இல்ல அந்த இ ந போ ஒர்கல அந்த ஒர்க் பார்க்கும் போது இன்னும் உடம்புட்ட டயர்ட -ஆயி் ட்டு ஒண்ணுமே சுத்தமா முடி முடியாத மாரி தலவலி கண்ணு வலி அந்த மாரி வந்துட்டே இருக்குங்களா வே வேற ஒண்ணும் கிடயாது
கொஞ்சம் கூட ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக் இப்ப பாப்பல்லாம் குட்டி பாப்பாவா இருக்காங்க வளர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச இல் ப்பா இருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்
அ செய்வாங்க சார் தம்பி எல்லாம் கலை ஏஞ்சா ப பாரத்துன்னு வச்சங்கன்னா இந்தஞ்சம் ஹால் கிளீன் பண்றது தலைக்கானி எல்லாம் எடு வைக்கிறது தண்ணில்லாம் பிடிச்ச வக்கிறது பசங்கலி கொற சொல்ல முடியாது ரொம்ப பத்தா ஒரு கூ அவங்களும் கால் வலிக்குது கை வலிக்குது இ தன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சத்தான சாப்பாடும் கிடையாது நம்ம என்னதான் எனர்ஜியா சமைக்கிறோம்னு நினைச்சாலும் அல வர்றது எல்லாமே கெமிக்கல் தானே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்மளோட ஜென்ரேஷன் முன்னாடி சாப்ப வங்க கூட ஏதோ ஓரளவுக்கு ஹெல்த்தியா இருந்தாங்க எங்களோட ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா பாதி இயர்லயே பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ன்ற வர ஆரம்பிச்சுச்சு அப்ப போது என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கு நம்ம என்னதான் காய்கறி குடுக்குறோம் சத்தானத குடுக்குறோம் அது குடுக்குறோம்னு நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்கசிஸ்டர்
ஆமா -ஆமா
ரொம்ப இது பண்ண மாட்டேன் பிரஷர் கொடுக்க மாட்டே முடிஞ்சளவு ஒர்க் பாருங்க இதுதான் ரெகுலரா இது உங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு முடி இதுதான் ச என்னோட டெய்லி ரொட்டைன் ஒர்க் டெய்லி லைப் ஒர்க்ன்றதோட இதுதான் இரு
டெய்லி லைஃப் அப்படின்னு சொல்லலாம்
நெக்ஸ்ட் கால உங்க ந பாக்குறு
ஓகே சிஸ்டர் நானும்- நானும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க கிட்ட பேச
பாய் சிஸ்டர்
பாய் -பாய்- பாய்